ஹலோ ஆ சொல்லுங்க சிஸ்டர் எப்டி இருக்கீங்க ஆ நல்லாருக் கோ சிஸ்
சாப்ட்டாச்சா
டாச்சு இன்னக்கி நாங்க கல்யாண வீட்டு சாப்பாடு
அப்டியா சூப்பர் சூப்பர் இன்னக்கி முகூர்த்த நால் வேற இருக்குன் நெனக்கிறே எங்க வீட்லயு அம்மா கல்யாண வீட்டு போய்ட்டு வந்தாங்க
ம் போயிட்டு வந்து இப்பதா வந்தோ ஆமா கல்யாண வீட்ல சாம்பார் தா போட்றாங்க
செரி செரி
அதனால நல்லா கொ ஐஸ்கிரீம் சாப்பிட்டோம் நைட்டு தான் நல்லா இருந்தது பானிபூரி உம்ஹ் நெறைய ஐட்டம் இருந்தது அதுல நாங்க ட்ரை பண்ணது பானிபரி மட்டுதா ட்ரை ஈவினிங்னா நல்லா இருந்துச்சு கரௌடு இருந்தச்சு மார்னிங் அந்த அளவுக்கு இல்ல கரௌடும் இல்ல வீட்டாளுங்க மட்டுதா ஃபங்க்ஷன்ல இருந்தாங்க அதனால கொஞ்சோ பரவாயில்லாம இருந்துச்சு ஆப்பா வெயிலுக்கு போயிட்டு வந்த தா ரொம்ப கஷ்டமா கஷ்டமா இருக்கு
ஒ அங்க போயிட்டு வந்து வீட்டுல வந்து உட்கார்ந்தோம்னா அவ்வளதா ஏப்பாட அப்டின்ற மாரி இருக்கு
அதனால என்னன்றது தெரியல
உம்
செம்ம வெயிலு இல்ல அது வெயிலுக்கே நால்லா போகாமா இருக்கறதால அப்டியா புதுசா போறனால அப்டி
வெயில் வெயில் அடிச்சா வெயில் எப்படா முடியும் அப்படிங்கிற மாரி இருக்கு மழ பெஞ்சா
ஆனா சொல்ல போ சொல்ல போனா நம்ம வெயில என்னதான் வெயில் அடிக்குது வெயில் அடிக்குது வெயில திட்டிக்கிட்டாலு வெயிலோடு அட்ஜஸ்ட் பண்ணி போயிருவோம் ஆ ரொம்ப கஷ்டம் துணிகாயப் போற்றதிலிருந்து வெளிய போ முடியாது புள்ளைங்க அப்பதிக்கு அப் மழ காலத்தில புள்ளையளுக்கு காய்ச்சல் வரும் சளி பிடி கிடுக்கும் டாக்டருக்கே ஒரு ஒரு தௌசண்ட் ருபீஸ் தனியா எடுத்து வைக்கணும் நாங்க
தௌசண் ருபீஸ் இதெல்லா கம்மிதான்
இல்ல ஒர்க் பல் அது இது ஒன் டைம் தானே அதுல ஒரு பாணிக் வாங்கன்னா போதும் எனக்கு பிள்ளையளுக்கு குடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்துருவேன் நானு சளிக்கு மட்டும் மிச்சப்படி காய்ச்சல்னா தனித்தனியா போயிட்டு வர்றமாரிதா இருக்கும்
உம் நம்ம ஊர் மக்களுக்கு வெயிலடிக்க கூடாது மழையும் அடிக்க கூடாது கூறப்பாவே இருக்கணும்
அப்டியே கதகதன் இருக்கு கூடது உம் உம் பாவம் இனிமேல் அத பிள்ளைல்லா அங்கெல்லா காலை ஸ்கூல் போய் விற்றது மட்டு்தான் வெளிய போறோம் அப்பறோ சாந்திரம் கூப்பிட போ றக்கு வீட்ட விட்டு வெளிய போற மார ருக்கு
உம்
கயுமே போற நா போறதே இல்லையா அது போய் ரொம்ப நாள் ஆயிடுச்சு பிள்ளையளுக்கு அந்த லீவு உட்டதுக்கப்பற இருந்து எங்கமே எங்க அப்ப லீவ் லா அம்மா வீட்ல போய் இருந்தோம் நல்லா வீட்டுக்கு உள்ளேயே இருந்தாச்சு இப்ப த் ரொம்ப நாள் கழிச்சு வெளியே போனோம் பகல்ல போயிட்டு அது பிள்ளைகல்லா இல்லாம நம்ம மட்டும் போனதே அப்பப்பா அம்மம்மா எப்படா வீட்டுக்கு போவோம் இந்த வெயிலுக்கு பயந்துட்டு
ஏதாது ஜூஸ் எ அடி ஜூஸ் ஏதாது அப்டியே குடிச்சிகிட்டே இருக்கணு அப்படின்னாலு கசகசன் தா வந்துட்டே இருக்கு நமக்கு
குடிக்க குடிக்க க உள்ள கிளைமேட் பரவால்லாம இருக் கு ஆனாலு நம்மளுக்கு வெளி டெம் ப்ரேச்சருக்கு அது அப்டிதா இரு க்கு ஒரு மாரி அ எ ருக்கும்ல ஆனா மண்டபத்துக்குள்ள இருக்குற வரைக்கு நல்லா இருந்துச்சு ஒன்னுந் தெர்ல கொஞ்ச ஏ சி யா இருந்ததுக்கெதுக்கு நல்லா தா இருந்தது
ஆஹ்
வெளியே வந்ததுக்குப்புறந் தா தெரிது இவ்ள வெயில் அடிக்குதா பேசா
க கையிலயே ஒரு கையிலயே ஏதாவது ஒரு கவர கொண்டு போயர்ணு கொட கொட
கொண்டு போயிர்னு ம்
ஆமா
நீங்க பிள்ளைகள ஸ்கூல்ல விட்டு போரனால ரொம்ப ந எதச்சு நம்ம மட்டுந்தான எல்லாத்தையு மேனேஜ் பண்ணிக்கலா அப்படின்னு நெனைச்சே அப்பாடி பிள்ளைக எல்லா கூட்டு போனா வாட்டர் பாட்டிலு ஆஹ் பர்லா எல்லா நம்ம எடுத்து வெப்போம் ஐயோ நமக்குத் தேவ ப்படுதோல்ல அவங்களுக்கு தேவைப்படுமாதுன்ட்டு நம்ம மட்டுந்தானே எதுக்கு அப்படின்னு நெனச் சு போனா ஐயயோ இனிமே அவிங்களுக்கு தேவைப்படாது போல நம்
நமக்கு தேவைப்படு அ வேற எதும் ப்ளேஸ் எதா சுத்தி பாத்தீங்ளா வீ வீட்ல லீவுல மே மாசொ லீவுல
கும்பகோண பேய்ட்டு வந்தோ
ம்
ம்
கொடைக்கானல் ஊட்டி மூணாறு அந்த மாரி போலயா
ஆஹா இல்லடா அதெல்லா இந்தோட்ட போகல இந்த இப்ப எங்ளுக்கு கொஞ்சோ குற்றால சீசன் ஆரம்பிச்ருக்கனால எப்டி ஒரு ஒன் மந்த் ள்ள குற்றாலம் பேட்டு வந்துருவோ ஏனா ஆடி மாச சீசன் வந்துரு
ஆமா ஆமா நானு வீட்ல வீட்ல பிளான் போட்றாங்க ஆனா எல்லாரையு இழுத்து கூட்டு ட்டு வந்து போறதுக்கு கஷ்டமாருக்கு
அப்டிதாருக்கு ம் ஏனா சொல்லிக் இப்பதா பேச்சுவார்த்தையே ஸ்டார்ட் பண்ணிருக்கோ ப்பா இந்த வாட்ட குற்றால சீசன் நல்ல நல்லாருக்க போலாமாப்பா அப்டினா எல்லாருக்கு லீவு வரட்ட டு போன லீவு எப்ப வர்து நம்மலா லீவ உருவாக் ப்பா அப்டின்னே ம் சாட்டே சண்டே போனா வேண்டா அது ரொம்ப க்ரௌடு பிள்ளைகளலா கூட்டு போ முடியாதுன் டாங்க ஊடு நல்லன்னு ஆ ஆ குளிக்கவு முடியாது நம்ம ஒரு ரிலாக்ஸா போயிட்டு வந்தோ அப்டி இருக்காதுன்ட்டாங்க அதனால ஏதாவது மண்டே டு ஃப்ரைடே பாப்போன் ங்க அதுக்கெடைலன்னா லீவு பிள்ளைகளுக்கு இருக் ஸ் போறவங்களுக்குருக்காது
ஆமா நம்லா லீவு உண்டாக்குனாதா உண்டு
ஆமா சொல்லிக்கிட்ருக்கோ நேத்துதா பேச்சுவார்த்தையே நடந்துச் ச்சு ம் இது இப்பயு இம்ளிமண்ட் பண்ணி கெலம்புறதுக் குள்ளயு போது போதுனு ஆயிரு
அதுவே ரெண்டு வாரோ ஆயிரு
ம்
வேறது கொடைக்கானல் மூணார் அந்த மாதிரி பிளேஸுக்குலா போயிருக்கீங்களா உம்
இப்பதா அங்க ரொம்ப க்ரௌட யிருக் இருது கொஞ்ச எதுவுமே நீட்டா இல்ல அப்படின்றதுனாலதா கொடைக்கானல விட்டாச்சு
அ அ அ
அ உம் ஏங்க இவருக்கு வந்து கொஞ்சோ மார்க் பெண்டிங்ஜாப் மாரி அதனால கொஞ்சோ எங்கனாலு சரிப்பா போலா அப்படின்றுவாங்க ஏ
ஆ
கொடைக்கானலுங்களா இப்ப கொஞ்சோ நல்லா இல்ல வேண்டான் இருக்காங்க அதனால இப்போ போறது கிடையாது மூணாறு ஒரே ஒரு தட போய்ட்டு வந்தோ
சேரி சேரி
உம் மூணறு பிள்ளைகள எல்லாம் கூப்பிட்டு போன மாரி இல்லை நாங்கள் மட்டும் போனோம் பையனை மட்டும் கூட்டு போன பாப்ப பாப்பாவகூட்டி போனதே கிடையாது
ஆஹ்
அது ஜாலியாதான் இருக்கு ஆஹ் ஊட்டி வந்து ரொம்ப ரரு ரொம்ப வருஷம் முன்னாடி போன மாரி இருக்கு கொடைக்க ஆஹ் கொடைக்கனால் தான் அடிக்கடி போடுற மாதிரி
உச்சோணத்துக்கு தான் நம்ம போகணும் வீட்டுல பிளான் போட்டு கன்ஃபார்ம் பண்ணி நான் மூணு வருஷத்துக்கு முன்னாடி போனது இன்னும் போகவே இல்
இல் எங்களுக்கு குட்டாளம் கொஞ்சம் நியரஸ்ட்ட் பிளேஸு கிட்டத்தட்ட ஒரு டூ ஆஹார்ஸ் வருஷம் வருஷம் போயிருவோம் நாங்க அது வருஷத்துல ஒருடவையா அந்த குற்றாலத்துல குளிச்சாதா நமக்கு திருப்தி அப்படின்ற மாரி இருக்கு இப்பல்லாம்
நல்லா இருக்கும்ல குளிக்கிறதுக்கு சூப்பரா இருக்கும்
கொஞ்சம் ப்ரைவேட் ப்ளஸ்லாம் ஃபால்ஸ்லெலாம் கொஞ்சம் தெரிஞ்சவங்க இருந்தாங்கன்னா நல்லாருக்கும் அத விட மெயின் நம்ம மெயின் ஃபால்ஸ் ஐந்தருவி இதுல எல்லாம் குளிக்கறத வட்டிலும்
ம்
இன்டிவிஜுவலா வச்சிருக்காங்களா ரெஸ்டரண்ட் ஆஹா விடலாம் டாங்கடா கொஞ்சம் தெரிஞ்சவங்க இருந்தாங்கன்னா அலோ பண்ணுவாங்க கொஞ்ச அந்த ரெஸ்டாரன்ட்ல அப்டி தெரியும் யாராவது அப்டின்னா அலோ பண்ணுவாங்க இல்லன்னா சிலதுலல்லாம் அமௌண்ட் பே பண்ணி போறதலாம் இருக்கு ஒன் ஹவருக்கு ஒரு தௌசன் ரூப்பீஸ் ஃபைவ் ஹண்ட்ரட் ரூபீஸ் கொடுங்க
அங்க கூட்டம் கம்மியா இருக்குமோ ம் ம் அது நம்ம ஜாலியா நம்ம பாட்டுக்கு இஷ்டத்துக்கு குளிச்சட்டு எப்பனாலும் வெளியே வந்துக்கலாம்
இப்ப நம்ம கொஞ்சோ காஸ்லியா பட்ஜெட்ஸ் கொஞ்சம் கூட கொடுக்குறோம் அப்டின்னா அவங்களே சமைச்சு ப்ரொவைட் கொடுத்துருவாங்க ம் அவங்களே குடுத்துருவாங்க அந்த மாரி அந்த மாரில்லாம் இருக்கு ஆ அந்த மாரில்லா இருக்குடா ஆ இருக்கு ஆ குட்டி குட்டி ஃபால்ஸ் மாரி இருக்கும் ரொம்ப பெருசா நம்ம எதிர்பாக்க சின்ன புள்ளைங்க போனாலு ஹேர் ஃபுல்லா நம்ளா அவங்களால குளிச்சிட்டு வந்தர்லா அந்த அளவுக்கு தா இருக்கு நம்ம மெயின் ஃபால்ஸ்லல்லாம் போனோன்னா கொஞ்சம் பயம் இருக்குல்ல பிள்ளைகள கூட்டு போக வர ஆ அந்த இதுலாம் இல்லாம இந்த மாரி கொஞ்சொ பிள்ளைகளுக்கு சேஃப் பிள்ளைகளும் கொஞ்சொ நல்லாவே நம்ம என்ஜாய் பண்றது என்ஜாய் பண்ணணும் அப்டின்னா கொஞ்ச அந்த மாரி பிரைவேட்டா போறதெல்லா எனக்கு பெஸ் ட்டுனே தோனு மூணாருமே அதெல்லாம் நெ ட்ரையா இருக்கு ஆ இவங்க கூட்டு போனது எல்லாமே ரெஸ் கரண்ட் அந்த மாரி பிரவேட் ஃபால்ஸா இருக்கிறதுல தா கூட்டி போனாங்க ஒன்னு மட்டும் தா நம்ம வெளிய ஹோட்டல் அரேஞ்ச் பண்ற மாரி இருந்தது ம் இன்னொ ரடவ போனப் ப அங்கயே நாங்ளே சமச் சு புறவு பண்ணிருவோ உங்களுக்கு நம்ம ஆனா டிஸ்ஸூ சொல் சொல்லணு ஆனா
ஆஹ் செரி செரி
சொல்லிரணு ஆனா
உம் பேமிலில எல்லா ஃபேமிலியோடனா எல்லாருமே அம்மா அப்பா மாமியார் மாமனார் அந்த மாறி எல்லாரும் போவீங்களா இல்ல நீங்க ஃபேமிலியா மட்டும் போவீங்ளா பாப்பா தம்பி அந்த மாறி மட்டும் கூட்டு போ உம்உம்
மாமனாரு இன்னொருத்தவங்க கூட இருக்காங்க ஃபேமிலியாதான் போவோம் மேக்சிமம் அவுங்க யாராவது வர்றேன்னாங்க அண்ணா கூட கூட பொறந்தவங்க யாராவது வர்றேன்னு சொன்னங்கன்னா கூட்டு போவோம்
உம் உம் இல்ல உங்க கூட பெறந்தவங்க அந்த மாரி எல்லாரும் சேர்ந்துதான் போவீங்களானு கே
யாராவது ஒரு ஃபேமிலி ஜாய்ன் பண்ணிக்குவாங்கல்லடா அப்போதான ஷேர் பண்ணிக்க முடியும்
ஆமா ஆமா கண்டிப்பா
இப்படிதா போணுனு எதுவும் இல்லை கெளம்பனுனு நெனைச்சிட்டா கெளம்பீரணும் நம்ப
ஆ பேசுவார்த்த தா நடக்குமே தவிர காய் நகந்த மாரி நடக்கூ
க்கவே நடக்காது
ம் ம் கண்டிப்பா
இங்க கொஞ்சோ இந்த பா ஆ வீட்டுக்கு வண்டோ முடிஞ்சு வந்துட்டோ வண்டோ வண்டோ பாப்பா பிறந்ததுக்கு அப்றோ தா எங்கேயு கொஞ்ச போறதுக்கு ரிஸ்கா இருக்குன்ட்டு போறது இல்ல இப்பதா கொஞ்ச அவ இருக்கா அப்டின்ற அளவுக்கு தா நீ கொஞ்ச ஆ இப்போதா கொஞ்சோ கொஞ்சோ ம மறுபடியு அந்த பிளேசஸ் ல போலா இனிமே பிள்ளைகல கூப்டோ அப்டின்னு நனச்சிருப்போ
செரி செரி செரி அதுவு நல்ல நாலு நம்ம மனசுக்கு கொஞ்ச ரிலாக் க்ஸ நம்ம ஓ ஓ வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சு கிடந்த மாரி இருக்காது ம் சொ
பயங்க பாப்பா சவுண்ட் ஓகேடா பாருங்க
ஆ செர்
கால் பண்ணவா
ஆ ஓகே
ம்